ஹலோ
நண்பா என்ன பண்றீங்க?
நா இப்பதா நண்பா சாப்ட்டுட்டு வேல பாத்துட்ருக்கே. நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க?
வேலையா?
ஆமா ஆமா
பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா?
இல்ல இல்ல ஃப்ரீதா ஃப்ரீதா சொல்லுங்க.
சேரி சேரி என்ன சாப்ட்டீங்க என்ன இன்னக்கி சமையல் வீட்ல
இன்னக்கி வந்துட்டு பாத்திங்கன்னா வீட்ல வந்து நெய் சாப்பாடு வெச்சாங்க.
நீங்க வெச்சீங்களா இல்ல யாரு உங்க வீட்ல அம்மா வெச்சாங்களா அப்பா வெச்சாங்களா அண்ண வெச்சாங்களா
எங்க அம்மாதா வெச்சாங்க வெச்சுட்டு கொஞ்சோ வந்துட்டு மாட்டு இறைச்சி வாங்கியிருந்தாங்க
செரி ஓ நான்வெஜ்ஜா எனக்கு கொஞ்ச குடுக்கலானு உங்களுக் ஒரு எண்ணமே இல்லயா?
வீ ஏங்க ஞாயிற்றுக்கெழமைங்கறம்போது எல்லா மக்களுமே இது தாங்க சாப்ட்ருப்பாய்ங்க
ஒரு ஃபோன் அடிச்சு ஒரு கால் பண்ணி நண்பருக்கு உங்களுக்கு வேணுமா அந்த மாரி ஏதாவது ஒரு அன்பு அன்பளிக்கிறது எதுமே இல்ல அப்டின்ற எண்ணமே இல்ல யேன் டீ தா வாங்கி குடுக்க மாட்றீங்க பத் து ரூவா குடுத்து ஒரு வீட்ல கறி வச்சா கூட எடுத்துட்டு வரமாட்
சேரி விடுங்க அடுத்த தடவ வைக்கும் போது நா உங்களுக்கு எடுத்துட்டு வரே தெரியாம பண்ணிட்டே மன்னிச்சிருங்க ம் ம் ம் வாழ்க்கைல அடுத்து என்ன பண்றதுனே தெ ர்ல எதா ஐடியா சொல்லுங்க
என்ன நண்பா எப்ப பாத்தாலு வாழ்க்க வாழ்க்கனு வாழ்க்க வாழ்றதுக்குதான
அதுதா எப்பிடி வாழ்றதுனே தெரியலயே
எப்பிடி வாழ்றதுன்னு தெரியிலன்னா நீங்க ஆன்லைன்ல போய் தேடுங்க எப்பிடி வாழ்றதுன்னு இப்படிலா கேக்குறேன்ட்டு என்ன கேள்வி கேக்காதீங்க என்ன கேள்வி கே றீங்க எப்பிடி வாழ்றதுனே தெர்லன்னா என்ன அர்த்தோ அதுக்கு நீங்க என்ன உங்க வாழ்க்கைய நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்றீங்களா உங்க வீட்ல அப்டி உங்கள வெச்சுட்டாங்களா வாழ்க்கைய மாத்துற மாரி
சேரி விடுங்க விடுங்க விடுங்க திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு
சேரி உடுங்க நா இனிமேல் பேசல நீங்க அப்டி என்ன பேச வைக்காதீங்க நீங்க பேசறதே எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகுது
ம் ம் நண் நேத்து நா ஒரு சாப்பாடு கடைக்கு போயிருந்தே அந்த அந்த கட வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலதா இருக் கு
ஆ சேரி எந்த மாரி இது சாப்பாடு சொல்றீங்க
சாப்பாடு பாத்தீங்கன்னா இப்ப அது அது வந்துட்டு எப்டி சொல்றதுன்னா ம் ம் வடக்கன் வடக்கன்லா இருப்பாங்கல்லோ வடக் ஹிந்திக்காரங்க
அப்பிடி சொல்லாதீங்க
ஆ ஹிந்திக்காரங்க சேரி சேரி ஹிந்திக்காரங்கல்லா சாப்புடுற ஒரு உணவுங்க அதெல்லா அந்த கட
சேரி ஓ தாபா தாபால வந்து பாத்தீங்கன்னா ரொட் குட்டிகளு உருளக்கெழங்கு மசாலா மட்டுந்தான இருக்கு
இல்ல இல்ல அங்க உருளக்கெழங்கு சப்பா அது வந்து நான் வந்ததுலிருந்து அப்டின் ஒரு சாப்பாடு இருக்கு அது வந்து தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நறையா ஒரு விதமான இதுலா செஞ்சு தராங்க அங்க பாத்தீங்கன்னா முட்ட கறி கடலக்கறி அதுக்கப்றோம் பாத் த்தீங்கன்னா பாயா அவங்க வந் யா உருளகெழங்குன் இல்ல நறையானஸ் சூப்பர் சூப்பரா செய்றாங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு
நீங்க சொல்ற கட பாத்தீங்கன்னா இந்த ஐவே ரோட்ல அங்கதான அதிகமா பாக்க முடியு நீங்க எப்டி ஏரியாக்குள்ள போய் சாப்
இல்ல அவங்க புதுசா வந்துட்டு ஒரு மாற்றம் கொண்டு வதுக்காக மட் மொட்டமாடியில போட்ருக்காங்க கேட்டா அது வந்து மொட்டைமாடி கடை அப்டிங்றாங்க
நம்மளு அந்த மாரி எதாவது பண்லா நண்பா உங்க வீட்டு மொட்ட மாடில வேணா கடைய போடுவோ
ஆ எங்க வீட்டு மொட்டமாடி கடைல போட்டோம்னா நம்மளே உக்காந்து நம்மளே சாப்பற மாரிதா இருக்கு இது உங்களுக்கு சேரின்னா சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனயு இல்ல
அதுல்ல நண்பா உங்க வீட்டுக்கு பின்னாடி ரயில்வே தண்டவாளம்லா போகுது அங்க யாராவது வந்தாங்கன்னா ஸ்டாப் இருந்துச்சுன் நா வந்து நம்ம வீட்ல வந்து சாப்டு போவாங்க அது ஒரு விதமான பிஸ்னஸ் தானே நீங்க யோசி இருக்கவே மாட்டீங்களா உங்க நீங்க எப்டி
ம் ம் ம் புருஞ்சுது புரியுது
ஆ அது நீங்கஸ் சும்மா சிந்தித்து பாருங்க சிந்தித்து பார்க்க கடமை பட்டிருக்கோ நாம்மல்லா
ஆ எனக்கு எனக்கும் புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க எல்லாம் மே எனக்கு புருஞ்சுது ஆ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பதா கல்யாணோ ஆச்சுனு கேள்விப்பட்ட என்ன என்னக் அத சொல்லுங்க எனக்கு புரியவே இல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா கல்யாணோன் பாத் பத்திரிக்க கொண்டு வந்து வீட்ல வெக்கிறீங்க
நண்பா எனக்கு கல்யாணது மேலலா இப்ப எனக்கு ஆர்வமே இல்ல நண் பா உங்கள மாரியா உங்க பின்னாடி ஒரு நாலு பேர் சுத்துவாங் ங்க எங்க பின்னாடி எங்கெங்க சுத்துறாங்க நீங்க வந்து எதையோ ஒன்னு காட்டி மயக்குறீங்க நாங்க அப்டியா எங்க கிட்ட பணம் இல்ல பணோ வசதி இல்ல ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த நானு நீங்க உங்களுக்கு பிரச்சனயே இல்ல உங்க அப்பா வந்து வேலைக்கே போவான்டா வீட்லயே இருன் சொல்றாரு அந்த மாரிலா குடுத்து வெச்சுருக்கணுங்க
ஆ புரியுது புரியுது நீங்க நெனைக்கிற மாரி அந்த அளவுக்குலா ஒன்னு இல்லங்க நம்ம என்ன பண்ண போறோ நம்ம பாட்டுக்கு இயல்பா இருப்பங்க கல்லூரியில அத நெனச்சவங்க என்னென்னம்மோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு தேவைக்காகதாங்கப்
ஏங்க நீங்க கல்லூரி சொல்லும் போதுதா நியா வருது து உங்க கல்லூரி நாட்கள்லா எப்டி உங்களுக்கு இருக்கு மனசுக்குள்ள நல்லதா இருக்குதா இல்ல ரொம்போ புடிக்காம இருக்கா
ம் அப்டி சொல்ல முடியாது அது வந்து ரெண்டு பக்கமு இருக்குங்க கல்லூரி வந்துட்டு ஆரம்பத்துல போம்போது நம்ம என்னென்னமோ நெனச்சிட்டு போயிருந்தோ
என்னன இது என்னலாம் நீங்க எதி பாக்றீங்க
நான் வந்துட்டு ஒரு வந்து இல்ல இல்ல இல்ல கல்லூரிங்கிற போது புதிதா வந்து எப்டி சொல்றதுனா ஆ ஒங்களுடைய சொந் ஆ எல்லாமே வந்து நட்பா வந்து ஒன்னா பழகலா அப்டி வந்து எல்லாரு ஜாலியா இருக்கலா என்ஜாய் பண்ணலா நம்ம வாழ்க்கய வந்து வாழலா நல்லா இருக்கு என்ன படத்தைல எல்லா பாத்துட்டு அதே மாரிதா நம்ம வந்து ரியாலிட்டி இருக்கு அப்டின்னு நெனச்சுட்டே பாத்தா உண்மையா அப்டி கெடயவே கெடயாது
அப்டியா அந்த ஒரு மன இது வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது
உம் ஆனா அங்க போனாதா எப்டின்னு தெரியுது அவுங்க என்ன சொல்றாங்க
நீங்க அந்த படத்த பாத்து நெறய கெட்டு போயிட்டீங்க படத்ல காட்ற காட்சிகள் வந்து கற்பனையே அதுல அந்த படத்துக்கு முன்னாடியே போடுவாங்க பாத்துருக்கீங்ளா நீங்க பார்க்க கூடிய காட்சிகள் கற்பனையே அப்டினு போடுவாங்க அது நீ படிச்சா உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க படிப்பறிவு கூட உங்களுக்கு இல்லன்னு இதுலேந்தே தெரியுது
நானாச்சு பரவாயில்லங்க இதாச்சு எதா தெரிஞ்சுக்கிட்டே என்னோட நண்பர் பாத்தீங்கனா அவுங்க வந்துட்டு என்னோட நண்பர் இருக்காரு அவர் பாத்தீங்கனா பட தா அவரோட வாழ்க்கையே
ஆமா ஆமா எனக்கு புரிஞ்சுது அவர் வந்து காதல் படத்த நெறயா பாத்துட்டு அது வந்து அவர் வாழ்க்கையிலே நடக்கும்னு ரொம்ப மூட நம்பிக்கையா இருக்காரு
ஆ
அலைகள் மாரி நெறய விஷயங்கள் வந்துட்டு வந்துட்டு போகுது அவருக்கு
உம் அவர்கள் கேட்டா ஒரே வார்த்த சொல்றாரு அலைகள் ஓய்வதில்லை அப்டிங்குறாரு
சொல்லல அவர் அலையவள் கலையவள் அப்டின்னு சொல்றாரு அழகிய நிழல் அவள் அப்டின்னு சொ சொல்றாரு
ஆ தெரிஞ்சுது தெரிஞ்சுது அவர் புதுசா ஒரு பாடல் கூட எழுதி இருந்தாருங்க அத கேட்டு என்னால ஒன்னுமே பண்ண முடியல அத ஜீரணிக்க கூட முடியல அந்த பாட்ட என்னால கேட்டுட்டு
இந்த மாரி காதல் வாழ்க்கைய பாத்தீங்கனா கல்லூரில மட்டு தா நமக்கு ரொம்ப அனுபவத்த குடுக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவுரு பாத்தீங்கன்னா வீரர் அவுரு மாவீரர் என்று அழைக்கப்படுவார்
ஆ சேரிங்க
குதா நா சொல்றது யாருன்னு
தெரிலயே
அவுர் வந்து கடசி காலகட்டத்துலதான் அதாவுது கல்லூரி முடிகிற டைம்லதா அவுருக் காதலே மலர்ந்துச்சு மனசுல அப்புடி பட்ட ஒரு ஆளு கொண்டு போயி அந்த பெண்ணை வந்து அணுகும் போது அந்த பெண் அவர பாத்து நீங்கள்லா ஒரு ஆளே இல்ல நீங்க வேஸ்ட்டு அப்டின் சொல்லிருச்சு அவரு மனசே ஒடஞ்சுட்டாரு அங்கயே அவுரு
அப்புடியா அது யாரு எனக்கு புரியவில்லயே
உங்களுக்கு தெரில உங்ககிட்ட மறைச்சுட்டாரு உங்ககுட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிருந்தாரு
என்ன சொல்றீங்க உண்மையாவா
ஆமா அவுர் உங்களுக்கு தா தெரியு கூடாதுன்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ளயே வச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தாரு பூட்டி பூட்டு போட்டு பூட்டி இருந்தாரு அவுரு
அய்யுயோ இப்டி நடந்தது எனக் எதுவுமே தெரியாதுனா வா
அப்ப நானு என் நண்பரும் அவுருக்கு நாங்க உதவி செய்யலான் முன்னாடி நின்னா அவரு எங்களயே அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு அந்த பெண் முன்னாடி
சேரி சேரி சேரி
என்னன்னா அந்த பெண் வந்து அவர பாகாம என்ன பாத்து சிரிச்சுட்டு இருந்தது நா என்ன சொன்னே அந்த பெண் என்னக் பாது சிரிப்பது எனக்கு ஒரு மாரி இருக்கு அதபோயி அணுகுங்க சொன்னா அவுர் எப்டி அணுகிருக்கனுனா ஏ அப்டி சிரிக்கிரிங்கனு ஒரு மாரி கேட்டுருக்கலாம் அவுரு போயிட்டு ஏ ஃப்ரண்ட பாத்து சிரிக்காதீங்க அவர் மனசு சங்கட படுறாரு அப்டின்னு ஒரு கோமாளித்தனமான ஒரு வார்த்தைய உட்டு எங்கள அசிங்கப்படுத்திட்டாரு
ம் இல்லங்க அவரோட இயல்பே அப்டிதான் அவுரு வந்துட்டு அவுரு வந்துட்டு பிறக்கும் போதே ஒரு பிறவி பைத்தியம் அப்டிங்கிற மாரிதான்
ஆமா ஆமா
ம் அவரு தான் அப்டி இருக்காருன்னு பாத்தா அவரோட அப்பாவும் அப்டிதான் இருக்காரு
அதாவுது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேஸ்ட் ஆஃப் டைம் அப்டின்னு
ஆ
அந்த வார்த்தை வந்து அந்த பெண் அவுர் மேல பயன்படுத்துணோனே அவுரு அந்த உலகத்துலயே அவுரு இல்ல வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்தாரு அன்னிக்கு
ஆ அவுர் எப்டி நெனைச்சி இருக்காருன்னா பார்ப்பதெல்லா காதல் அப்
ஆமா பட்டாம்பூச்சி மலர் பறந்துருச்சு அப்டியே பூவு பட்டாம்பூச்சி தேனீ எல்லா மனசு குள்ள பறந்து அந்த தேனீ ஒரு கட்டத்துக்கு மேல அவுரு கொத் குத்திருச்சு நெஞ்சுலயே
அது என்னன்ன அது என்னய கேட்டா நா என்ன சொல்லிருப்பேன்னா அது அவரு சொல்றதுக்கு பதிலா நீங்க போய் அவரு சொல்லிருந்தா கூட நீங்க போய் அந்த பெண்மணி எடத்துல பேசந்தா கூட நீங்க கூட எனக்கு தெரிஞ்சு இன்நேரத்துல ஒரு காதல் வாழ்க்கைகுள்ள உள்ள போயிருந்
எனக்கு அதுல எல்லா ஏ
அந்த பெண் உங்களை பார்த்துதா சிரிச்சிருக்காங்க உங்க அழகா பாத்துதா அவுங்க விழுங்கவே சிரி செஞ்சுருக்காங்க
நண்பா எ அழகாக பாத்து விரும்புவா அது சேரி எனக்கு புரிஞ்சது நீங்க என்னன்ன சொல்ல வரீங்கன்னு எ அழகா பாத்து நெறய பெண்கள் விழுந்திருக்கு விழுந்திருக்காங்க நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல ஆனா நீங்க அ அந்த இடத்துல இருந்தீங்னா நீங்க தா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க
உம் அப்டி எல்லா இல்ல நா எதுக்கு வர போறே சொல்லுங்க பாப்போ எனக்கு எந்த விதமான அவசியமு இல்ல ஏன்னா அந்த நண்பர் எனக்கு முன்னாடியே அவர் எனக்கு ஆக மாட்டாறு அவர் பேசுற பேச்சா இருக்கட்டு நடக்ற செயல்களா இருக்கட்டு எனக்கு அவர பத்தி எல்லாமே தெரியு அவரோடைய சிறு வயதுல இருந்து அவர் என்னன்ன வேலத்தனம் பண்ணிருக்
ஆமா ஒரு நீங்க சொல்லிருக்கீ இருக்கீங்க அவரோட தந்தைய வந்து உங்கள ஒரு டைம் காது மேல ஒன்னு வச்சாரு
ஆ ஆ ஆ ஆ அதெல்லா ஒரு கிறுக்குதனமான ஒரு ஆ ஆளுங்க அதுதா சொல்லுவேங்க ஒரே வயசு
நீங்க வந்து கை கால் மூஞ்சிக்க கழுவும் போது தண்ணிய நெறய திருப்பிட்டீங்கன்னு உங்க மண்டையில உன் அடிய போட்டு ட்டாரு
உம் அது சிறு வயசுல இருக்கு போது ஒரு சின்ன பைய எந்த விதமான இதுவு இருக்காது அதனால அவ அப்டிதா பண்ணிருப்பா அப்டிங்கிற ஒரு ஏத்துக்கிற அளவுக்கு அவரு கூட மனசே இல்ல அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பைத்தியமான ஒரு ஆளு அத போய் அவர்கிட்ட வந்து அத வந்து குறிப்பிடவே முடியாது
ஆமா நீங்க வந்து சின்ன அப்ப நீங்க ஒரு சின்ன பைய அது கூட அவருக்கு தெரியல
உம் அந்த அளவுக்கு இருக்காரு அதனால நம்ம வந்து எதையுமே சொல்லுறக்கு இல்ல
அவருங்க வந்து ஒரு குத்துச்சண்டையான ஆளுன்னு சொல்லி உங்க மேல கை வச்சது ரொம்ப பெரிய தப்பு
ஆ இப்ப என்ன குத்துச்சண்டைங்கிறாரு குத்துச்சண்டைங்கிறாரு கடைசியில சண்டையில பத்தி தொண்டைல அடுச்ட்டு வந்துருக்காரு
தொண்டையிலே அடி வாங்கி அப்ப அவுங்க அடிச்சது நீங்க எப்டி உணர் ந்தங்க அவர் அடிச்சது
அவர அடிச்சதா யாரு நா அவர அடிச்சு
நீங்க எங்க இல்லைங்க நீங்க அவரு அடிவாங்கீங்களலாம் மண்டையிலயே அப்போ அவர் நீங்க என்ன உணர்ந்தீங்க உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள வந்தது
நா எங்கக அவர்ட அடிவங்கனே
சின்ன வயசுல
ஆ விடுங்க அத பத்தி ஒன்னு சொல்றதுக்கு இல்லங்க சேரி எனக்கு வேல இருக்கு நா வெக்குறே எனக்கு பாய் குட் நைட் நன்றி நன்றி நன்றி